ப்ப இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருப்பம்ப்பா ஸ்கூல்லா ஓப்பன் ஆயிடுச்சா பசங்கல்லா எப்படி இருக்காங்க
ஆ ஸ்கூலு இந்த மாசோ ஃபுல்லா முடியணுங்க இனி ஜூன்ல தா இப்பதா வீட்டு்ல வேற அந்த சின்னதா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இந்த டிரைனேஜ் வந்துட்டு போட்டு விட்டாங்க முன்னாடி அப்ப வீட்டு கேட்ல இருந்து நடக்கறதுக்கு ஸ்லோப் எல்லா கட்டணு இல்லைங்களா
ஆமா அப்படியாப்பா இப்ப பசங்க இங்க இருக்காங்களா இல்ல வெளில எங்கயாவது அமைச்சிருக்கீங்களா அம்மா வீடு அது மாதிரி ஏதாவது
இல்ல இல்ல என்னோட அம்மா வீடு எல்லாமே பக்கத்துலதாங்களா எங்கேயுமே எனக்கு அனுப்பவலா முடியாது அம்மா வீட்ல வேலை நடக்கு போது என் வீட்டுல பூட்டி வச்சுக்கணு என் வீட்டுல வேலை நடந்துச்சு என்ன அம்மா வீட்டல கொண்டு போய் விட்டுருணு
ஆமாப்பா இப்ப எப்படி போயிருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பாதி முடிஞ்சிருக்கா இல்ல இன்னு வேலலா எல்லாம எப்டி போது வேலல்லா எப்படி பண்றாங்க
ஐயோ நீங்க அத வேற கேக்காதீங்க ஏன்னா காசு வந்துட்டு அப்டியே சும்மா கரையுது இதுக்கு நா வாடக வீட் வீட்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்ளே அப்ப கூட எனக்கு எந்த பிரச்சனையு இல்லன்னு தோணுது சொந்த வீடுன்றப்போ நம்ளுக்கு பத்து வருஷத்துக்கு வரணு நூறு வருஷத்துக்கு வரணுனு சொல்லிட்டு நம்ம பாட்டுக் கைல இருக்க காசுல்லா செலவு பண்ணி கட்றோ ஆனா இந்த வேல செஞ்சு தரவங்களோ வந்து நல்லபடியே செஞ்சு கு டுத்தாங்கன்னா பரவால்ல காச வாங்கிக்கிறாங்க ஆனா அப்டியே பிட்டுபிட்டா ஒருக்கு நம்ளுக் கொரு புடிச்ச மாதிரியோ இல்ல நம்ளுக் கொஞ்சோ ஈஸியா இருக்கிற மாதிரியே கேட் அதையெல்லா பண்ணி் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு பேசாம நாமளே அவங்க கூட ஒரு மாசோ வேலைக்கு எங்கேயாவது போய் கொஞ்சோ வேலைய எல்லாம் கத்துக்கிட்டு நம்ம வீட்ட ரெடி ஆக்கிடலாமான்னு தோணுது
என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க என்னப்ப அவ்ளோ மோசமவ பண்றாங்க ஒவ்வொருத்தர் ஆனா எனம கரெக்டு தா அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் கையில வர வரைக்கு தா அவுங்க அவுங்க வந்து நம்ம பேச்சை கேட்பாங்க பேமெண்ட் கையில வந்துச்சுன்னா அவங்க பே அவுங்க பேசிதா நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு அப்படித்தா போது ஒன்னு கூடவா முடியல நீங்க வேணாலு அவங்க யாரரு ஹெட்டோ அவர்கிட்ட பேசி பாக்கலாம்ல ஏன் இப்படி பண்றீங்க எதுக்குண்ணிட்டு ஆனா என்ன பேசுனாலு அவங்க பண்றதுதா பண்ணுவாங்க வச்சுக்கோங்க ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பண்றவங்களே அவ்ளோதா அவுங்க அவுங்களுக்கு தகுந்த படிதா பண்ணிட்டு அவங்களுக்கு எப்ப முடியணு எப்பதான் இது பண்ணணுன்ற மாதிரிதா பண்ணுவாங்க தவிர நம்மளுக்கு தகுந்தபடி அதுவற வேலையிலயு வந்து கரெக்டா பண்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல நம்ம இன்னமோ ஒரு ஆள் ஆனா போய்நின்னங்கன்னு இருந்தா கூட அது கரெக்ட் இக்கு இதுதா போடுறாங்களா இதுதா நடக்கணுமா இது தெரியல நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சமாவது கத்து கத்துக்குனாதா நம்மளுக்கு நம்ப வீட்டுல பண்ண போபோது நம்பளு போய் பக்கத்துல நின்னு இது பண்றாங்களா இல்லையான்னு நம்ம பாக்கறதுக்கு
அதுவு உண்மதான்ப்பா ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தங்களு நம்ம பெரிய வேல இல்ன்னா மொத்தமா ஒரு வீடு கட்டுறோ இல்லின்னா மேல வந்துட்டு எக் ஸ்ட்ராவா மாடியில வந்து ஒரு ரெண்டு ரூம் கட்றோ அப்டின்னா நம்ம ஒரு கான்ட்ராக்டர் மாரி பேசி அவுங்ககிட்ட விடலா ஆனா இது வந்துட்டு சின்ன சின்ன பிட்டு ஒர்க்க்கு இப்ப திடீனு பாத்தீங்கன்னா முன்னாடி டைல்ஸ் எல்லா லூசன் ஆயிருக்கு அப்ப அதெல்லா வந்து மறுபடியு கொஞ்சோ ரீ அரேஞ்ச் பண்றக்கு யாரையாது கூப்பிடுறோ அப்டின்னா அவுங்க எல்லா ஒரு நாள் வேலைக்காக வரவங்க அப்ப இந்த கட்டட வேலையல்ல செய்யறவங்க மேஷன் மேஸ் திரீனு சொல்லி யாராச்சும ஒன்னு ரெண்டு பேரு அவுங்க கூட அப்டியே கூட்டிட்டு வருவாங்களா ஒரு ஆளுக்கு கொறஞ்சது ஒரு நாள் வேல செஞ்சாங்கன்னா ஒரு நாள் முழுசா இல்ல இல்ல ஒரு நாலு மண்நேரோ அஞ்சு மண்நேரோ வேல செஞ்சாலு ஒரு நாள் காசு என்னவோ அதத்தா குடுக்கணு நாலு பேர் வந்தாங்கன்னா நாலைந்து ரூவா காலி நம்ளுக்கு ஏன்னா ஒருத்த வந்து ஆயிரத்தி முன்னூறுன்னு ஒரு ரேட்டு வச்சிருப்பா ஒருத்த எழுநூறு எட் நூறுன் ரேட்டு வச்சிருப்பா எப்டி பாத்தாலு நம்ம ஆளுக்கு ஒரு தலைக்குன்னு ஆயிரோம்ன்னு போட்டோன்னா அங்க வந்துட்டு நம்மளோட காசு நாலாய்ந்து ரூவா போய்டுமா இதுல வேற எக்ஸ்ட்ராவா ரெண்டு மண் நேரோ செஞ்சாங்கன்னு வெய்ங்களே ஒரு நாளைக்கு காலையில பத் து மணிக்கு வர்றது சாயங்கால அஞ்சு மணிக்கு போறது இந்த மாரி ஷெட்யூல் வச்சிருப்பாங்க அதத் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ செஞ்சு குடுத்தாலு ரெண்டு நாள் காசு வாங்கிட்டு போறாங்க அப்ப நம்ம என்னென் சொல்றது இந்த எடத்துல அவுங்ககிட்ட உக்காந்து பஞ்சாயத்து பண்றத இல்ல நம்ம வேல முடியணும்ன்னு சொல்லி பாக்குறதா இத்தனயு நாங்க வேலையெல்லா முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த அந்த ஜல்லி பின்ன சிமிண்ட்டு பின்ன அதுக்கான எம் ஸாண்டு மண்ணு எல்லா மே அப்டி அப்டியே விட்டுட்டு வேற போயிட்டாங்க ரெண்டு நாள் காசு வாங்கினவங்க வேல எல்லா முடிச்சா அதையெல்லா எடுத்து கட்டி க்ளோஸ் பண்ணி குடுத்துட்டு தானே போணு எடத்த நீட் பண்ணி குடுத்துட்டு தானே போணு அத பண்ண கடையாது கேட்ட நாளைக்கு வந்து அர மண் நேரத்துல பண்ணி குடுத்துறோ அந்த வீட்டுல வேல இருக் அத செஞ்சு முடிச்சது இங்க ஒரு அர மண் நேரோ வேலதா செஞ்சு குடுத்துறன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளா வரவே இல்ல என்னன்னு நாம பண்றது
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா அப்டித்தான்ப்பா நடக்குது அது கூட ஃபுல்லா இருந்துச்சுன்னா வந்து பண்றாங்க இன்னோ இதுல கொஞ்ச வேல பாதி வேல அப்டி இருந்துச்சுன்னா நா வந்து கூட பண்ண மாட்டேன்றாங்க அட்லீஸ்ட் வந்து கூட அது வந்து ஒன்னுத்துக்கு டபுள் மடங்கா தா ரேட்டு கேக்குறாங்க தவர ரேட்டு கம்மி பண்றதில்ல அவுங்களுக்கு தகுந்தபடி ஆளுங்கள இது கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளவுதா நீங்க தர்ணு அன்னிட்டு அந்த கண்டிஷனா பேசுறது இல்லேன்னா என்னால வர முடியாதுன்னு சொல்றது இதெல்லா ரொம்போ இன்ன சொல்றது நானு பாத்தேன்ப்பா எங்க வீட்டாண்ட எங்க வீட்ல இது கன்ஸ்ட்ரக்ஷன் வேல சின்ன சின்னது இந்த ஜன்னலு இந்த இதெல்லா பண்ண போம்போதெல்லா பாத்தா நீங்க டைல்ஸு இந்த மேல தனியா அப்டியே கொட்டுது அதுக்கெல்லா வந்து சும்மா அப்டியே மேல சிமெண்ட் போட்டு பூசிட்டு அப்டீ சும்மா ஒயிட் வாஷ் பண்றதுக்குன்னு அன்னிட்டன்னாலே அவ்வளோ காசுப் புடுங்கறாங்க எம்மா போதுண்டான்னு ஆயிடுச்சு இதுக்கு நிம்மதியா ஃபுல்லாவே பண்ணிடலா அதுல வேற இவுங்க வர்றதுக்கு வரவும் மாட்டேன்றாங்க வந்தாலு வந்து கரெக்ட்டா அந்த வேல இல்ல கரெக்ட் க்ட்டா அவங்க வந்த ஒடனே கரெக்டா டீல இருந்து எல்லாமே அவுங்க சொ அவுங்க கேட்குறது எல்லாமே பண்ணி குடுக்கணும்ன்றாங்க ரொம்ப அது என்ன சொல்றது அவுங்க அவுங்க வச்ச சட்டமா இருக்கு அது ஒண்ணுமே பண்ண முடியாது சரி அப்பிடியாவது இருந்துட்டு ஒழுங்காவாவது வேலயெல்லாம் முடிச்சுட்டு போனா கொஞ்சோ நிம்மதியா இருக்கு ஆனா அவுங்க பண்ணிட்டுப் போன வேலையப் பாத்தீங்கன்னா பண்ணிட்ட பெறக் கூட அந்த எடம் அப்பிடியேதான் இருக் க்குந் தவிர நம்ப தான் போய் கிளீன் பண்ணிக்கணு நம்ப தான் எல்லாமே நம் ம் என்னது நம்பு து காசு குடுத்து வாங்கினதால நம்பதான் எல்லாமே அந்த பொருட் ப்ப எடுத்து வச்சிங்கன்னு பாத்தேன்னா அவுங்க அது பாட்டிக்கு அதப் போட்டுட்டு போயக்கினே இருப்பாங்க கேட்டா வச்சுக்கோங்களே வரேன் வரன் நீங்க சொன்னா மாதிரி தான் எனக்கு ஒன்னு அந்த வீட்டுல வேல முடியலே வேல முடிச்சுட் நான் வரேன் வந்து பண்ணிக்கிறேன் நீங்க அப்டியே வைங்க ஆனா என்ன அப்பிடியே நம்மால வச்சுட்டே இருக்க முடியாது ஏன்னா போற வர்ற வழி எல்லாருமே யூஸ் பண்றது அது மாதிரி இருக்குறதால ஐய்யய்யோப்பா நானு இது பட்டிருக்கன்ப்பா இது அவஸ்ததான்ப்பா
யோ முடிலைங்க ஏன்னா இப்பல்லா பாத்தீங்கன்னா இந்த வேல செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேர நின்னு செய்ய முடியாது ஒரு சில இத வந்துட்டு அவங்க நேக்கா செய்வாங்க அப்டின் சொல்லிட்தா குடுக்குறது இத்தனிக்கு நாங்க வந்துட்டு தண்ணி புடிக்கிற பைப்பொன்னு கீழ வந்துட் வச்சிருக்கோ கேட்டுக்கு பக்கத்திலயே அத வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க அது எங்குளுக்கு வேணு ஓஸ் மாட்டி விட்டம்னா எங்குளுக்கு உள்ள பைப் லைனுக்குள்ள தண்ணி வந்துடு ஈஸியா இருக்கு புடிக்கிறதுக்குன் சொன்னப்போ ஆ சரி சரின் சொல்லி கலவையல்லா தூக்கி அதுகுள்ளயே கொட்டி விட்டுட்டு பின்ன கைய வெச்சு கொஞ்சோங் க்ளீன் பண்ணி விட்டாங்க நாங்க சொல்லவு அதுக்கப்புறோ என்னமோ ஓஸ் மாட்றதுக்கு ஏத்த மாரி பண்ணி குடுக்குற அத பண்றன் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல பின்ன காலைல பாருங்க காலைல ஞாயித்துக்கிழம ஃப்ரீயா எந்திரிச்சு நல்லா ஏதாது கறி மீன் சாப்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோன்னா முடியில காலைலியே போயி அன்னைக்கு வேற தண்ணி வற நாளா ஓஸ் போட்ணுமேன் சொல்லிட்டு இருந்து பைப்பல்லா கொஞ்சோ ஒடச்சிவிட்டு கட் பண்ண வேண்டியதல்லா கட் பண்ணி விட்டு பின்ன கஷ்டப்பட்டு ஓசு குத்தி முடில அன்னைக்கி ஞாயித்க்கெழம ஏண்டா வந்துச்சுன்ற மாரியே போச்சு ஏன்னா வீட்டுக்கு முன்னாடியும் ஃபுல்லா கச கசன்ட்டு இருக்குது இந்த வேலயும் நடக்கலே நல்ல வேல நேத்து தண்ணி வராதங்கட்டி கொஞ்சோ தப்பிச்சுட்டோ பின்ன காலையில இருந்து சாப்பிடவு இல்ல பல்லும் கூட தேக்கல அந்த மண்ணத் தூக்கி பழைய சாக்குல எல்லாம் போட்டு நெறச்சி வக்கிறது பின்ன கல்ல தூக்கி போட்டு வக்கிறது அங்க கொஞ்சோ நடக்கிற எடத்துல கிளீன் பண்றது இப் அப்டியே நாள் ஓடி போச்சு இதுக்கு நாம இந்த வேலையெல்லாம் கத்துக்கிட்டோம்ன்னு வைங்களேன் எப்பிடியோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வீட்டுல ஒரு மூணு பேர் இருந்தோம்னா போது ஏ இப்பிடி மங்கு மங்குன்னு உக்காந்து மண்ணத் தூக்கி கஷ்டப்பட்றதுக்கு நம்ம வீட்ட நாமளே கிளீன் கிளீன் பண்ணி நீட்டா கட்டியும் வச்சிட்டு போயிரலாம் போல
அதின்னாவோ கரக்ட்தாம்ப்பா அது வேற இல்லாம இப்ப நெறிய வேற ஆப்பல்லா வேற வந்துருக்கு பாத்தீங்களா நெறிய இந்த மாதிரி கிளீனிங்க்கு இந்த மாதிரி தனித்தனியா ஆனா அவுங்களாவது ஒழுங்கா வந்து பண்றாங்கன் பாத்தா அதுவு இல்லப்பா நானு அதுல நெறிய பாத்தன் அந்த ஆப்புங்கல்லா பாத் இவுங்க வந்து ஃபுல்லா இருந்தாதா வ ஒரு வீடு கட்றது ஃபுல்லா வேலையாரு ந்தாதா வராங்க அண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்லல்லாங் கூட போய் பா கேக்கலா நேத்து போய் கேட்டா கூட அவுங்க கூட இதோ இதோ இப்போ வரைங்க மேடம் மனிட்டுன் சொல்றாங்க தவர அப்றோம் பாத்தா அவுங்க வரதில்ல அவுங்கள்க் போன் அடிச்சி அடிச்சி கேட்டா இன்னிக்கு சண்டே இன்னிக்கு எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சி நீங்க வேற யாராவது அப்ளே பண்ணுங்க ஒடனே கேன்சல் பண்ணி விட்டுறது ரொம்போ ஆனா இருக்கறதுலியே ரொம்போ மோசமானதுன் பாத்தீங்க வச்சிக்கோங்கள இந்த அர நாள் வந்துட்டு கூட ஐயோ என்ன சொல்றது அது எப்பதா டைம் ஆகு கரெக்டா அந்த பன்ச்சுவாலிட்டியோட அப்டியே கலம்பி போய்னேந்துருவாங்க நாங்க சொன்ன டைம் முடிச்சிட்டோ நாங்க இது மாரி போறோன்ற மாதிரி கலம்பி போய்னே இருந்துருவாங்கப்பா அவுங்க
அது உண்மதாங்க அவங்க சொன்னா அந்த டைம் வரைக்குந்தா வேல செய்வாங்க எக்ஸ்ட்ரா பண்ணி குடுக்க மாட்டாங்க பின்ன அந்த எடத்துல வந்துட்டு ஒரு நீட்டா பண்ணி குடுத்தாதா நம்ம வேல ஃபுல் பினிஷிங்கா இருக்கு அப்டின்றதல்லா இல்ல அவசர அவசரமா செய்யறது பின்ன ஆவட் டீ வாங்கி குடிக்கிறது போண்டா பஜ்ஜி இந்த மாரி ஸ்நேக்ஸும் வாங்கி சாப்புட்றது முடிஞ்சி போச்சி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மண் நேர வேல சப்போஸ் செஞ்சாங்கன்னா நம்ம அதுக்கு சேத்து ஒரு நாளோட காசு என்னவோ அதத்தா குடுக்கணு இப்டி ஒரே ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தன் வேல செஞ்சி ரெண்டாயின்ரூவா ஆளுக் கு வாங்கிட்டு போனாங்கன்னா நம்புளுக்கு எப்டி இருக்கு நம்ம ஒவ்வொருத்தங்களு ஒரு பெரிய கம்பனிலியே போய் வேல செஞ்சம்னா கூட ஒரு நாளைக்கு ரரண்டாயின்ரூவா சம்பாரிக்க முடியுமான்றது தெரில
ஆமாப்பா அதின்னவோ கரெக்டாவ் அவுங்களுக்கு வந்து சேல்ரி ஒறொருவாட்டி ஏ அப்டே ஐடி பீல்டல்லா படிச்சிட்டு பேயே அவ்ளோ சம்பளோ வாங்குவாங்களான்னு தெரியா இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் போர் ஹவர்ஸ் தா இருப்பாங்க டக்கு டக்குன்னு முடிப்பாங்க ஆயிரோ ரூபா குடுங்க முடிஞ்சிருச்சி வேல இல்ல ரெண்டாயிர ரூபா குடுங்க இந்த இந்த திங்சு இது இது அணி தின்ன ஒரு இது இதுல வேற திங்ஸ் எல்லா கூட நம்ம வாங்கி குடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த போண்டா பஜ்ஜி எல்லாமே நம்ம பண்ணா கூட கரெக்டா இந்த டைமிங் தா அவங்க கரெக்ட் கரெக்டா ஒன்போது மணிக்கு வராங்களா ஒரு மணிக்கு எங்க வேல முடிஞ்சிருச்சுப்பா நாங்களு ரெஸ்ட் எடுக்கணு ஆனா இன்னா நம்மதா இதுல வந்து சனி ஞாயிற்றுக்கிழமன்றது இல்ல சாதாரணாலு இல்ல எல்லாமே நம்ப தா உக்காந்து ஐயோ இது எப்போதா இந்த வேலைய முடியு எப்போ தா நம்மளு வந்துரு ரிஜி ரிலீஃப் ஆகலா இந்த இதெல்லா கிளீன் ஆயிடுச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சோ நிம்மதியா இருக்கு இந்த தண்ணி இந்த எல்லா விஷயமு பாத்தா அப்டிதா இருக்கு ஆனா அவங்களுக்கு அது தெரியாது என்னடா இவங்க எந்த சிச்சுவேஷன்ல சொல்றாங்க அவங்களுக் மோரு இது வேனா அதில இல்ல எங்க டைமிங் நாங்க இது நாங்க முடிச்சோம்மா நாங்க போயினே இருப்போ நானே நன்ற மாதிரிதா பரவா இல்லப்பா நீங்க இத பத்தி இது பண்ணாதீங்க விடுங்க சீக்கரமா முடிச்சிடுங்க ஸ்கூல் ஓபன் ஆறதுக்குள்ள சரிப்பா
சேரி ஓகேப்பா பாய் மத்த வேலயல்லா நானு போய் பாக்குற பாய்
ஆ ஓகேப்பா பாய்பா